ஹலோ அ வணக்கம் வணக்கம்
சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க எப் நீங்க நீங்க எப்டி இருக்கீங்க தோழி
நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா உங்க வீட்டுல எல்லாரு நல்லா இருக்காங்களா
எல்லாம் நலம் தோழி உங்க வீட்டுலதா எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க
ம்
உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா தோழரே புள்ளைங்களா இருக்காங்களா
இல்ல தோழி ஆகலை தோழி எனக்கு வயசு இருபத்தி மூனு தோழி ஆகு து ம் ஆமா தோழி உங்களுக்காகி ஆ நல்லது தோழி ம் சேரி சேரி தோழி
ஒன்னு பி ஏ பி எல் படிக்குது
ம் சேரி தோழி
ஒன்னு வந்து இது படிக்குது கலெக்டருக்கு படிச்சுட்டு இருக்கு
உம் சேரி தோழி சேரி தோழி நல்லது ரொம்ப சந்தோஷம்
எனக்கு பெரிய படிப்புதா படிக்கிறாங்க
நல்லதுதா தோழி இன்னைக்கு எந்த தலைப்ப ப உம் சேரி சேரி தோழி எல்லாம் நல்லதே நடக்கும் தோழி இன்னைக்கு நம்ப எந்த தலைப்ப பத்தி பேசலா தோழி
பெண்கள் முன்னேற்றத்த பத்தி பேசுவோ தோழரே
ம் சேரி தோழி
எந்தெந்த துறையில பெண்கள் முன்னேறி இருக்காங்கங்கிறத ரெண்டு பேரும் பேசலா நீங்க ஃபர்ஸ்ட்டு தொடங்குங்க
உம் பெண்கள் பாத்தீங்கன்னா இப்ப இது பாத்தீங்கன்னா இங்க காவல் நிலையத்துல ரொம்ப இதா வந்திருக்காங்க
உம்
அ முன்னாடி பாத்தீங்கன்னா காவல் நிலையத்துல அவ்ளோ இது பெண்கள் கெடையாது இப்ப சமமா இருக்காங்க உம் பெண்கள்ன்னு ரொம்ப முன்னுரிமை குடுத்திருக்காங்க அதே மாறி பாத் தீங்கன்னா பஸ் ஓட்டுறதுக்கும் பேருந்து ஓட்டுறதுக்கும்
உம்
பெண்களுக்கு முன்னுரிமை குடுத்து நாடும் நல்லபடியா போயிட்ருக்கு
உம்
உம் இதே மாறி ஒரு ஒரு துறையிலயு பெண்களுக்கு முக்கியத்துவம் குடுத்துட்டு இருக்காங்க ராணுவ ராணுவ கப்பல் துறை அதுக்கப்புறோ இது பாத்தீங்கன்னா வேற எது பா்த்தீங்கன்னா இது இது
பேருந்தெல்லா ஓட்றாங்க பாத்தீங்களா வெளிநாட்டுங்கள்ல
பேருந்து ஓட்றாங்க அதுக்கப்புறோ ஆட்டோ ரிக்ஷா ஓட்றாங்க
உம்
எல்லாமே இப்ப வண்டி ஓட்றாங்க பெரிய வண்டி ஓட்றாங்க அ லாரி ஓட்றாங்க லாரி ஓட்றதுக்கெல்லா முன்னாடி இப்போ கிடையாது அது பெண்கள் எல்லா ஏன்னா வெளி மாநிலம் அ வெளி மாநிலங்களுக்கெல்லா போ மாட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து எல்லா வெளி மாநிலங்கள் மாநிலத்துக்கு ல்லா போயிட்டு லாரி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க தோழி ம் அந்த அளவுக்கு பாதுகாப்பும் நம்ம நாட்டுல இருக்கு அதுனால எந்த பிரச்சனையும் இல்லாம நாம் பெண்கள் வந்து முன்னுரிமை க குடுத்து எல்லா நல்லபடியா போயிட்டு இருக்கு தோழி
ஆமா அது படிச்சவங்க சிலர் அந்த மாறி செய்யறாங்க படிக்காத வந்து சிறு தொழில் செய்யறாங்கில்ல குடிசை தொழில்னு அந்த மாறி இது என்னென்னு சொல்றீங்ளா
அங்க குடிசை தொழில் பாத்தீங்கன்னா இப்ப தேன் முட்டாயி கடலை முட்டாயி
ம்
இதெல்லா பாத்தீங்கன்னா வீட்லயே செஞ்சு ஒரு ஒரு கடைகளுக்கு போயி விற்பனை பண்றாங்க தோழி இந்த மாறி செஞ் ஆ கேமா அ மாவு விபாரம் பூ விபாரம்
கீரை வியாபாரம் எல்லாமே இருக்கு
கீரை எல்லாமே இது பண்ணிட்டாங்க தோழி அதுக்கப்பறோ அ முன்னாடியாது இப்பெல்லா பார்த்தீங்கன்னா டீ கடையில முதகொண்டு டீ ஆத்துறவங்க பெண்கள் வன்ட்டாங்க உள்ள கடையில கந்துருக்காங்க கல்லாப் பெட்டில கந்துருக்காங்க
சாப்பாடு கடையிலயே பாருங்க அவங்கதா சமையல் பண்ணி எல்லாருக்கும் நல்லா தானிய வகைகள்ல இப்ப வந்து செஞ்சு குடுக்குறாங்க எல்லா ரோ ஆச காலையில பாத்தீங்கன்னா நாங்கல்லா நடைபயிற்சி போம்போது நெறைய பெண்கள் வந்து ஒரு சின்ன ஒரு டேபிள் மாறிவச்சு அதுல சுண்டல் முருங்கைக்கீரை சூப்பு ஆ கத்தாள சூப்பு உம் இந்த பயிரு வகை எல்லா வச்சுட்டு விக்கிறாங்க பத்து ரூபா கப்பு அப்படின்னு சொல்ட்டு எவ்வளோ பேர் வந்து அதை வாங்கி குடிச்சிட்டு அந்த சுண்டல சாப்ட்டுட்டு போறாங்க
ஆமா பெரிய கத்தால அதே மாறி மோர்ம கலந்து கம்மங்க கூலு இது மாதிரல்லாம் விக்கிறதுக்கு நிறைய அண்ண வத்துட்டாங்க சொல்ல
ஆமா கம்மங்கூழ் கேழ்வரகு கூழு இந்த அப்புறமே இந்த குளிப்பணியாரம் வட இதெல்லாம் சுட்டு ஒரு பக்கம் விற்கிறாங்க அவங்களால படிப்பறிவு இல்லனாலும் ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சத செய்வோம் இட்லி வியாபாரம் தோச ஆ இந்த மாறி ரோட்டு கடைகள்லா நிறைய வந்துருச்சு இப்போ அப்புறம் இந்த
பன்னீ ம்
விதவிதமான சாப்பாடு பாத்தீங்களா வெரைட்டி ட்டி ரைஸ்ன்னு சொல்றாங்களே ஆ அது பாருங்க எவ்ளோ பேரு டப்பாக்கள்ல வெச்சு நிறைய பெரிய கல்லூரிகளுக்கும் அந்தா பெரிய பெரிய அலுவலகத்துக்கு முன்னாடி வெச்சு அதாவது குறைந்த விலையில நாப்பது ரூபா ஐம்பது ரூபான்றதுல விக்கிறாங்க அவங்களால முடிஞ்சது அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேரு இந்த மிளகா தூள் சாம்பார் தூள் இதெல்லாம் வந்து தயார் பண்றாங்க வீட்
ஆமா தோழி ஆ
அதெல்லாம் பாக்கெட் போட்டு ஒரு சின்ன ஒரு இதா தொடங்குறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்பெ பெருக்க பெருகிடுச்சுனா அப்புற ரெண்டு பேர வெச்சு வேலைக்கு வெச்சு மற்ற இந்த மத்த இது சாம்பார் தொடி பொடி இட்லி பொடி முருங்கைக்கீரை பொடி முடவாட்டு கால் பொடி அதுன்னு மில்லட்டு இப்ப பாத்தீங்கன்னா நெறைய மில்லட்டு இந்த கேரட்டு பீட்ரூட்டு பாதம் முந்திரி இதெல்லா ஒரு இது சத்து மாவு இது கொழந்தைங்களுக்கு உள்ளது பிள்ளட்டு அது அப்புற நெறைய பேரால வேலைக்கு போற அவசரத்துல அவங்களால செய்ய முடியாது கம்பு மிலட்டு தோசைக்கு ஆ இந்த மாறி புட்டு இது எல்லாமே தயார் பண்ணி கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க
ம் புரியுது புரியுது புரியுது
வேலைக்கு செய்யறவங்களால அவசரத்துக்கு இந்த பொடியெல்லா செஞ்சு சமை சாப்ப பாட்ல கெளறி கொண்டு போக முடியாதுன்னு புளியோதரபொடி கருவேப்புள்ள பொடி நெல்லிக்கா பொடி லெமன் பொடி இதெல்லாமே வந்து பொடியா செஞ்சு அப்புறோ அத வந்து பேஸ்ட்டாவு செஞ்சு விற்பன பண்றாங்க அதையுமே நெறைய பேரு கெளரி சாத துல கெளறி ஆபிஸ்க்கு கொண்டுட்டு ஓடிறாங்க
அதான் அதான்
ம் நா அப்றோ அப்பள வகைகள் வத்தல் இதெல்லாமே சொந்தமா தயார் பண்ணி அதயு குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க
அதா
இந்த மாரி வந்து அதாவது படிப்பு உள்ளவங்களும் செய்றாங்க படிப்பு இல்லாதவர்களு செய்றாங்க அப்றோ அழகு கலைன் எடுத்துக்கிட்டோம்னா ஆயிர இருக்கு தோழரே
ஆ ஹ
பூ இருக்கு பாத்தீங்களா மணப்பெண்ணுக்கு பூ வைக்கிறது ஒரு ரோஜாவ இதழ்கள பிச்சு அத வந்து ரோஸ் பெட்டல்ஸ்ன்னு சொல்லி ஒரு இதுக்கு ஆயிருபா கிட்ட சம்பாரிக்கிறாங்க அது அப்றோ கவரிங் நக நகைகள வாடகைக்கு விடுறாங்க அப்பறோ ஒவ்வொரு கல்யாணத்துக்கு போய்ட்டு இன்னைக்கு சாதாரணமாவே ஒரு அஞ்சாயிரத்துல இருந்து இன்னைக்கு ஐம்பதாயிர வரை னு அதுல சம்பாரிக்கிறாங்க
அதாவ பண்ணி
ஒரு கல்யாணத்துக்கு போனாவே அவங்களுக்கு ஒரு வருமான வந்ருது
ம் நல்ல வருமான
ம் அது மாரி அழகு கலைல அப்றோ நெறய இந்த எப்டி சொல்றது குளியல் பொடின் சொல்லிட்டு குளியல் சோ தோப்பு தயார் பண்றாங்க ஷாம்பு தோ சோப்பு எண்ணெ தலைக்கு தேக்குற எண்ணெ அப்பறோ கொழந்தைங்களுக்கு உள்ள அந்த எண்ணெ இது எல்லாமே வந்து து அதுல தயார் பண்றாங்க
அதா அதா
அப்றோ பாத்தீங்கனா இன்னு நெறயா இருக்குது
ம் வீட்ல பாத்தீனா எல்லாமே பண்றாங்க தோழி ஊறுகா இதுபண்றாங்க ஊறுகா அப்டி தான மாங்கா வடக இது மாரி கொத்தவரங்கா நெல்லிக்கா இதல்லா போட்டு வீட்லயே இது பண்ணி ஹோம் ஹோம் மேடா செஞ்சு அதுக்கப்றோ என்நா பண்றாங்களா டப்பாலா போட்டு அடைச்சு அது ஒரு விற்பனை அது நல்ல விஷயதா அது ஒரு தோழி ஆமா தோழி ஆமா ம்
இறால் ஊறுகா மீன் ஊறுகா ஆட்டு இது ஊறுகா ஆ சிக்கன் ஊறுகா
ம்
அப்பற பத் த்தீங்கனா ஆட்டு கால் அது சூப்பு வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அது செய்றாங்க அப்ற ஆட்டு கறிய வெட் ட்டி அது பெசறி நல்லா வெயில்ல காய வச்சு உப்பு கண்டம் அத தயார் பண்றாங்க
அதா அதா தோழி
ம் இது எல்லாமே வெளிநாடுகளுக்கு விற்பனை பண்றாங்க ஏற்றுமதி பண்றாங்க
அதுதா தோழி ஓ கருவாடு பாத்தீனா கருவாடு அதே மாரி காய வச்சு அது இது பண்ற இப்ப நல்ல வருமான தோழி அதெல்லா அஞ்சு மடங்கு பத் து மடங்கிட்ட நல்லா இதாவ்து அதயு பண்றாங்க வீட்ல இருந்துட்டு
ஆமா
ம்
கருவாடு இந்த இது உப்பு இது உப்புகண்டோ இந்த மாரி இதுவு ஏற்றுமதி பண்றாங்க ஊருகா இந்த பொடி வகைகள் அத்தனையுமே அது மாரி துணிமணி வியாபாரம் பண்றாங்க
ஆமா தோழி ஆமா சேல விக்கிறது சேலை சுடிதாறு
ஆமா இதெல்லா இங்கயு விக்கிறாங்க வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இர்
ம் அதா அதா தோழி
அப்றோ வந்து இந்த இது சென்ட்டு வகைகள் ம் அந்த மாரி சோப்பு சீப்பு சென்ட்டு
அதா அதா வீட்லே ஓ வீட்லே ஹோம்மேட்லா சோப்லா பண்றாங்க அதே மாரி பாத்தீங்னா இப்ப சாப்பாடு பாத்தீங்னா வீட்லருந்தே செஞ்சி இப் இப்ப என்னா பண்றாங்னா ஹவுஸ் கிச்சன்ற மாரி போட்டறாங்க பண்ணிட்டு வீட்ல செய்ற சாப்பாடு மாரியே எல்லாத்துக்கு பண்டாங்க இது மாரி வேலைக்கு போறாங்கள அவுங்ளுக் ரொம்ப உபயோகப்படுது
ஆமா ஆமா
இந்த மாரி வீட்டு சாப்பாடு மாரி சாப்பற மாரி இருக்கே அப்டின்ட்டு அதெல்லா நல்ல வருமானோ தோழி அதே மாரி அங்க ஆ இத என்ன பண்டாங்கனா ஆன்லைன்ல போட்றாங்க ஆன்லைன்ல போட்டுட்டு அதுலயே ஆன்லைன்லே நல்ல வருமானோ வருது எல்லாமே ஆடர் பண்ணி அத வாங்கிக்கிறாங்க வீட்டு சாப்பாடுனால ம் இது வந்து எல்லா எடத்துலயு இருக்குதுங் தோழி ஒரு ஒருத்தருக்கு பக்கத் தெருவுலமே எல்லாமே இப்ப ஆரம்புச்சுட்டாங்க நதுங் நல்லபடியா எல்லாமே பொய்ட்ருக்கு
ஆமா அப்றோ வந்து இந்த விஸ்பர் பேட் எல்லா வந்து பாத்தீங்கன்னா சுய உதவி குழுனு சொல்லிட்டு அத ஆரம்பிச்சி அது மூலியமா தயார் பண்ணி இன்னிக்கு எல்லா பெண்களுக்கு அவங்க இலவசமாவு குடுக்குறாங்க ம் கம்மி வரைய விலையில அத குடுக்குறாங்க காஸ்க்கு ம் அதுவு
தையல் மிஷின் வச்சிட்டு வேல பாக்குறாங்க அதெல்லா நல்ல வருமானோ இப்பெல்லா தையல் மிஷின் வச் சிட்டு வருமானம் பண்றது ஏனா யாரு பண்றது இல்ல இப்ப அந்த மாரி இப்ப திரியு பழயபடி எல்லா கொஞ்ச கொஞ்சமா வந்து பண்ணிட்ருக்காங்க எல்லாத்துக்கு நல்ல வருமானம்
ஆரி ஒர்க்ன் சொல்லிட்டு இப்ப பாத்தீங்களா ஒரு இப்ப தா ஜாக்கெட் தச்சா தோ ஒம்பதாயிரம் பத்தாயிரோன் வாங்குறாங்க
அதா அதா தோழி
க்கமான அந்த வேலைகள்லா செஞ்சி இது பண்றாங்க அப்றோ எம்ப்ராய்டு போட்றது
ம்
வீடுகளுக்கு அலங்காரம் பண்ற மாரி அந்த எம்ராய்டு கிளி பறவ சொல்லிட்டு அத விக்கிறாங்க நெறையா அது மாரி பொம்மைகள் செய்றாங்க தயார் பண்றாங்க செடிங்கள் வந்து நெறையா தோட்டக்கலை சொல்லிட் டு மாடிதோட்டோ
ஆமா தோழி ஆமா
உ அதில காய்கறி எல்லா விவசாயோ பண்றாங்க
ஆ மெளகா பச்ச மெளகா எல்லாமே வந்துருக்கு கொடி கொடியா வந்துருக்கு தோழி
வீட்டுக்கு வேண்டியத வந்து அவுங்களே அங்கெருந்து எடுத்துக்கிறாங்க கீர வகையில இருந்து எல்லாமே மாடி தோட்டம்னு அமச்சு
பரவாயில்ல ஹெல்ப் பண்ணு
ம் பழங்களு கீர வகைகளு ஆ முருங்க மரோ எலுமிச்ச மரோ கொய்யா மரோன்னு கொய்யா மாமரம்னு நெறைய காய்கறிக அவுங்களுக்கு வீட்லயே கெடைக்கு
ம் புரியுது தோழி
ம் இதுனால என்ன கெடைக்குனா யாருமே வீட்ல சும்மா உக்காந்துருக்க கூடாது எதோ ஒரு குடிசை தொழிலோ சுய தொழிலோ செஞ்சு முன்னேற
ஆ அதே மாரி எங்க வீட்டுக்கு பக்கத்துலலா பாத்தீங்கன்னா பாசி இருக்குல தோழி பாசி அதுக்கப்புறோ செயினு எல்லாமே கொடுத்துட்ருப்பாங்க பாட்டிகள்லா சேந்து வயசானவுங்க பெண்கள்லா சேந்து இந்த மாரி வேலயெல்லா பாப்பாங்க ம் பூ கட்டி தரது
ம்
ஆ மாவு இது பண்றது மாவு வீட்லயே ஆட்
இந்த இப்ப யாராவது எறந்து போனாங்கன்னா மால எல்லா நெறைய கட்றாங்க பாருங்க அதுலா நல்ல காசு போல கட்டி கட்டி விக்கிறாங்க கல்யாணத்துக்கு மால கட்டி விக்கிறாங்க ஆ பெரிய பெரிய அரசு இது அரசு அதிகாரிகளுக்கு வேலய விட்
ம்
ஏ
இல்ல அதுதா இருங்க கோயில்ல இது பண்றாங்க கோயில் கொளங்கள் இது மாரி கோயில் தனியா கல்யாணத்துக்கு இது மாரி எந்த இது செய்றதுனாலு இது பண்றாங்க தோழி
ஆமா நல்ல வருமானோ அதுலயு வரு ஏ என்னென்ன இதுல முதலீடு பண்றாங்களோ அவுங்க உழைப்புகள் இருந்தா கண்டிப்பா முன்னேறி வருவாங்க அப்புறோ இந்த குளிர் பாணங்கள்லா நெறைய இப்ப விக்க ஆரம்பிச்சுட்டாங்க அங்கங்க ஜிகர்தாண்டா ஆ பாதாம்பால் ரோஸ் மில்க் இதெல்லா பாத்தீங்கன்னா அங்கங்க ஆ சின்ன சின்ன இதுல வந்து பெண்கள் வந்து நின்னு வித்துக்கிட்ருக்குறாங்க ! ! ! ! ! ! ! ! ! !
புரியுது புரியுது